ஹலோ
ஹாய்
ஆ ஹலோ ஹாய் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கே ரொம்ப நாளாச்சு நம்ம ரெண்டு பேரு பேசி இப்பதா சமூக வலைதளத்துலெல்லாம் குடும்பத்தோட நெறையா சுற்றுலா போன மாரி புகைப்படங்கள்லா போட்ருந்தீங்க எல்லா புகைப்படங்களுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆ ஹம் மழை ஏரி மேகங்கள் இந்த மாரி இருக்குற படங்கள்லா பாத்தே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுனாலதா கேக்கனுன் நெனைச்சே நீங்க இப்ப எங்கேயாவது டூர் போயிருந்தீங்களா எங்க போயிருந்தீங்க கொஞ்சோ சொல்லுங்க
நீங்க என்னோட சோசியல் மீடியால ஃப்ரெண்டா இருக்கீங்களா நீங்க எதுல பாத்தீங்க வாட்ஸ்அப் பில்லையா இல்ல வந்து பேஸ்புக்லையா இல்ல இன்ஸ்டாகிராம்லயா எதுல பாத்தீங்க
நா வந்து பேஸ்புக்ல தா பாத்தே அதுல நெறையா போட்டோஸ்லா போட் இருந்தீங்க உங்க பையேன இப்பதா வச்சுட்டு மலையில நின்னு ஆனா எந்த ஏரியான்தா எனக்கு தெரியல
அதுவா அது வந்து நாங்க போன மாசோ ஃபேமிலியோட கொடைக்கானல் போயிருந்தோ அப்ப எடுத்த போட்டோ ம் அப்ப எடுத்த போட்டோவ தா நா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தே
ஆமா பாக்க சூப்பரா இருந்துச்சு
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு வேல அது இதுனு சொல்லிட்டு சேரி கொஞ்ஜோ ஒரு கேப் எடுத்துட்டு போய்ட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நாள் டூர் மாரி போனோம் அப்பறம் பாத்தா அங்க வந்து கிளைமேட் நல்லா இருக்கனால அப்டியே ஒரு ரெண் நாள் தங்கிட்டு வந்தோம்
ஆமா வீட்ல பெண்கள்னாலே எப்பவுமே வந்து ம் சமையல் வேல ஆ பாத்திர கழுவுறது அப்பறோ ஆபீஸ் ஒர்க்கு நம்ம இந்த மாரி இருந்துட்டே இருக்கோ இந்த மாரி எப்பயோ நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ இப்டி ஏதோ பக்கத்து ஊருக்காவது போனாதான் நம்மளுக்கு கொஞ்சோ ரிலாக்சேஷன் கிடைக்கு
ஆமா அதுக்காக தா போனோ கொஞ்சமாவது ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கு சும்மா டெய்லி கால்ல எழுந்திரிக்க சமைக்க வேல பார்க்க தூங்க இதே வேலையா போயிட்ருந்துச்சு சேரி கொஞ்சோ போய்ட்டு வரலாமே தான் போய்ட்டு வந்தோம்
சேரி நீ உங்க பைய குட்டி பையனா இருக்கானே அங்க வச்சு சமாளிசிடீங்களா குளிர்லா எ எப்டி இருந்துச்சு
அவன் இருந்துகிட்டே அவனுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டோ அதனால அவன வச்சு மேனேஜ் பண்ணிட எப்டியோ
செரி செரி செரி
நீங்க எதுவு போற ஐடிய து ம் சொல்லுங்க
டூருக்கு போறதுக்கு வந்து முன்னாடியே பிளான் பண்ணிருந்தீங்களா இல்ல திடீர்னு தா கிளம்பி போனீங்களா ஹோட்டல்லா எப்டி புக் பண்ணீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டீங்களா
நாங்க இது முன்னாடியே பிளான் பண்ணிட்டே தான் இருந்தோ நறைய வாட்டி பிளான் பண்ணி பிளான் பண்ணி அது அப்டியே இதாயிருச்சு போ முடியாம போ முடியாம இந்த தடவ வந்து கண்டிப்பா போயே ஆகணுனு சொல்ட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோ ஸ்டார்ட் பண்ணா அந்த இப்பதா வந்து நமக்கு தா இன்ஸ்டாகிராமு அதுதுன்னு சோசியல் மீடியா நறைய இருக்குல்ல அவங்கட்டலா போய்ட்டு அ நம்ம மெசேஜ் பண்ணாலே எல்லாமே நமக்கு ரிப்ளே குடுத்துடுறாங்க அதுலதா வந்து ஹோட்டல் புக் பண்றது இந்த மாரி சொல்ட்டு ஒரு டிராவல்ஸ்ல பேசி அவுங்க கிட்ட எல்லா அரேஞ்ச்மெண்ட்டயு இது பண்ணோ அவங்கதா எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு
ஓ சூப்பர் சூப்பர் ஆமா நம்ம வந்து வீட்லயே இருந்து ட்டு எங்கயாது ஒரு சுற்றுலாக்கு போறதுல்லா வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்போ வந்து நமக்கு மனசே வந்து கொஞ்சசோ ரிலாக்சேஷனா இருக்கு ஆமா நீங்க போனது வந்து மலைப்பகுதி மாரிதா இருந்துச்சு அங்க போன அனுபவங்கள்லா உங்களுக்கு எப்டி இருந்துச்சு மலையெல்லா ஏறும்போது ரொம்ப பயமா இருக்குமே கீழ பாக்கும்போது தல சுத்துற மாதிரில இருக்கு அந்த மாரிலா எது உங்களுக்கு அனுபவோ இருந்துச்சா
அந்த மாரிலா எதுவு கெடயாது நாங்க வந்து சும்மா கால்ல வெள்ளன்ன கெளம்பிட்டோ ஏன்னா நம்ம வந்து வெயில்ல போனா நல்லாருக்காது ஆ நம்ம வந்து காலையில ஒரு அஞ்சு மணிக்குல்லா கிளம்பிட்டு அங்க போய் ஏழு மணி எட்டு மணிக்கு இருந்தாதான் அந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கு அந்த சூரியன் வந்து வெளியே வர்ற நேரத்துல அப்ப அந்த குளிரோட அந்த சூரியனோட இதுங்கும்போது நமக்கு நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கு போம்போது அப்டியே ஒருஓரமா நின்டு போட்டோ எடுத்துட்டு அப்டியே இது பண்ணட்டு அப்டியே சா ஆ மலையில இருந்து அப்டியே சூரியன் வெளியில வர்றது அதெல்லாம பாத்துட்டு அப்டியே போயிட்டே இருந்தோ
ஆமா நானுமே வந்து போன வருஷ போனோ அ இந்த வருஷ போறதா பிளான் இருந்துச்சு ஆனா போக முடியல ஆனா பிளான் போட்டுட்டு தா இருக்கோ போகணுனு சொல்லி இப்ப மலைப்பகுதினாலே அருவி அந்த மாதிரிலா இருக் கு அங்கெல்லா போயி குளிச்சிங்களா எப்டி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா
கொடைக்கானல்ல குளிக்கிற மாரி எந்த அருவியு இல்ல நம்ம டம்டம் பாறைல நின்னோம்னா ஒரு பெரிய அறிவி ஒண்ணு தெரியு ச்சு அது வந்து விரு ஒரு வியூ பாயிண்டா தா இருக்கு அந்த எடத்துல நம்ம நின்டு போட்டோ மட்டு எடுத்துக்கலா அடுத்து அப்டியே உள்ள வந்தோம்னா வந்து சில்வர் ஃபால்ஸ் இருக்கு அது நம்ம வந்து குளிக்க முடியாது பட் வந்து எல்லாமே வந்து வியூ பாயிண்டு தா போட்டோ எடுக்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்ட அந்த மாரி எடம்தா அங்க இருந்துச்சு
ஆமா இப்போ நம்ம இருக்கிற ஏரியால எப்பவுமே வந்து வெயிலு அ அந்த மாரிதா இருக்கு அதுலேயே இருந்துட்டு ஒரு குளிர்ச்சியான பகுதியில போகும் போதே நம்மளுக் கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்களுமே போன வர்ஷோ வந்து கேரளா போயிருந்தோ அங்க பாத்தீங்கன்னா அ வண்டிய விட்டு எறங்குனாலே ஒரே மழதா எங்கயுமே சுத்தி பாக்க முடியல ஆனா நம்ம ஊர எடுத்துட் டோனா எங்க பாத்தாலு வெயிலாதா அடிக்கு ஆ அதுனால அங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆ ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு அப்புறோ வேற எங்கெங்கல்லா போனீங்க
அங்கயா அங்க நாங்க எங்க போனோம்னா வந்து இந்த பைன் ஃபாரஸ்டு அப்றோ லேக்கு வேற என்ன அந்த லேக்ல வந்து அ போட்டிங்கு வேற பில்லர் ராக்சு கோக்கஸ் வாக்கு அப்பறோ சூசைட் பாய்ண்ட்டு அப்றோ வேற எங்க போனோ அப்றோ வந்து கொடைக்கானல்ல இருந்து கொஞ்சோ தூரோ ஒரு முப்பது நாப்பது கிலோமீட்டர் போனோம்னா வந்து பூம்பாறைன்னு சொல்லி ஒரு ஏரியா வரு அங்க ஒரு முருகன் கோவில் இருந்துச்சு அங்க போனோ அதுக்கப்பறோ வந்து தூரமா அதுக்கு கொஞ்சோ தூரோ கழிச்சு போனோம்னா வந்து ஆ இந்த இது இருக்கு தெரியுமா கூக்கள் கேள்விப்பட்ருக்கீங்களா
இல்லயே அப்டி எது கேள்வி பட்டதில்ல சொல்லுங்க கேப்போ
அ ஆ கூக்கள்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க எப்டின்னா வந்து குட்டியா டென்ட் போட்டு நமக்கு வந்து ரூம் வந்து ரெண்ட்டக்கு விடுவாங்க குட்டி கோனாதா இருக்கு அதுலயே எல்லா ஃசிலிட்டிஸும் இருக்கு
பிளாக்
அங்கங்க பாத்தோம்னா வந்து மலையில வந்து இக்ளூ இருக்கும்ல அந்த பனி வீடு அது மாதிரி அங்கங்க தெரியு ஆ அது வந்து அது இருந்துச்சு ஆனா நாங்க அங்கெல்லா ஸ்டே பண்ணல அதெல்லா காஸ்ட்லி ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ சொன்னாங்க அவ்ளோ காசுக்கு நம்ம எங்க போறது நாமளே எப்படா ரிலாக்சேஷன் கிடைக்கு எப்பயாவது வெளியே போகலாம்னு நினைச்சுகிட்டு இருப்போ நாம போய் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் செலவு பண்ண முடியுமா நம்ம ஒரு டூரே மொத்தம் பத்தாயிரம் தா செலவு பண்ணுவோ
ஆமா கண்டிப்பா அப்றோ வந்து அங்க வந்து சாப்பாடு எல்லா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு தடவை போயிருந்தோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடை கானல்ல ஒரு பதினஞ்சு பேரு வந்து ஃபேமிலியா போயிருந்தோ அப்போ வந்து அ என்ன பண்ணோனா சாப்பாடல்லா வந்து ஹோட்டல்ல சாப்பிட்ல ஏனா வந்து ஹோட்டல்ல வந்து ரொம்ப காஸ்ட்லி இப்போ பதினஞ்சு பேர் போய்ருந்தோனா நீங்க சொன்ன மாதிரிதா வில வந்து அதிகமா இருக் கும் சாப்பாடு வந்து நல்லா இருக்குமான் தெரியாது அதுக்காக ஒரு ரூம் மாரி புக் பண்ணிருந்தாங்க அங்கயே வந்து சொல்லிட்டோ அப்டின்னா இந்த இந்த சாப்பாடு வேணு அப்டின்னு சொல்லிட்டோனா அவங்களே வந்து கரெக்டா டயத்துக்கு வந்து சமச்சு குடுத்துட்றாங்க ஆனா அது
ரெசார்ட் மாதரி புக் பண்ணிந்தீங்ளா
ஆமா ஆமா அந்த மாரிதா போயிருந்தோம நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு நம்ம என்ன சாப்பாடு கேக்குறோமோ அந்த மாதிரி வந்து சமச்சு குடுத்துட்றாங்க அப்புறோ வந்து போட்டிங்ல்லா இருக்குமே அதெல்லா போனீங்ளா நீங்க எப்
லேக்ல தான போட்டிங் இருந்துச்சு நாங்க போனப்ப மழ பெஞ்சிட்டு இருந்துச்சா அதனால போட்டிங் வந்து போ முடியல சும்மா அந்த லேக்க சுத்தி அந்த சைக்கிளு ஸ்நக்ஸ் சாப்பிறது அப்புறோ இதுதா இருந்துச்சு சைக்கிளுமே வந்து மழைல நனஞ்சு ட்டே தா போனோ வேற என்ன பண்றது லேக்ல இருக்க என்டர்டெயின்மெண்ட்டே அதுதா அதுவே போகாம விட்டுட்டோ போட்டு போவே இல்ல நீங்க போனீங்களா
ஆ நா வந்து இப்போ டூ இயர்ஸ் முன்னாடி போனப்ப போகல அதுக்கு முன்னாடி போனப்போ ஒரே ஒரு தடவ மட்டு போயிருக்க ஆ அதுக்கப்றோ வேற எங்கெல்லா ம் டூருக்கு போயிருக்கீங்க வேற எந்தெந்த எடங்கள்லா சுத்தி பாத்துருக்கீங்க உங்களோட அனுபவத்த சொல்லுங்க
வேற எங்க கொடைக்கானல் போயிருக்கு வேற நா ம் அந்தமான் பேருக்கு அவ்ள அப்றோ அந்த இது இருக்கும்ல ஆ அது என்ன சொல்வாங்க போடிமெட்டு
ஓ ஒ செரி
ஆ போடி மெட்டுன்னு வந்து பெருசா கெடையாது எங்க ஊர்ல இருந்து ஒரு ஒரு மணி நேரந்த அங்க எதுவுமே இருக்காது மலையில நம்ம சும்மா போறது போறது கரளாவுக்கு அ நம்ம தமிழ்நாடு பாடர்ளுக்கு நடுவுல ஒரு டீக்கட இருக்கு மல உச்சில ஆ அந்த டீ கடைல போய் நம்ம டீ சாப்பிடுவோ இதுக்கு இதுதா வந்து அந்த போடிமெட்டோட பேமஸூ
பிளாக்
இந்த பக்கோ எறங்கனம்னா தமிழ்நாடு அந்த பக்கோ எறங்குனம்னா கேரளா இவ்வளதா போடிமெட்டு் பெருசாலா போடிமெட்டு எதுவு கெடையாது நம்ம வந்து அந்த இது இருப்பாங்கல்ல ட்ரவல் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல இந்த போட்டோ எடுக்குறவங்க போட்டோகிராபி விரும்புறவங்க வீலாகர்ஸு இந்த மாறி அட்வென்ஞ்சர்ஸ் விரும்பி போறாங்கல்ல அவங்கலா வந்து இந்த மலைல போலா ஃபேமிலியோட போறதுனா வந் து ஏனா அங்க வந்து ஹோட்டல் எதுமே இருக்காது வெறு போய் நின்னுட்டு வரதுதா அது வந்து நமக்கு அது செட் ஆவாது மத்தபடி இந்த பசங்க இந்த மாறி போவாங்கல்ல ட்ரைவ் லாங் ட்ரைவ் விரும்புறவங்க இந்த மாறி போறவங்களுக்கு அந்த போடிமெட்டு எல்லாமே விரும்பி போவாங்க
சரி சரி நாங்க இப்போ ஒரு த்ரீ மன்த்துக்கு முன்னாடி குலதெய்வம் கோவிலுக்கு போயிருந்தோ அப்ப வந்து கு அங்க இருந்து ஒரு ரெண்டு மணி நேரந்தா வந்து கன்யாகுமரி ஒரு தடவலா கன்யாகுமரி போய்ட்டு சூரியன் உதயத்த பாக்கணு சொல்லிட்டு போனோ ஒரு கொஞ்ச டைம் ஆயிருச்சு அதனால பாக்க முடில அதுக்கப்றோ இந்த வருஷோ கண்டிப்பா பாத்துரணு அப்டின் சொல்லிட்டு அ போய்ட்டோ போயி அங்க போயி ஒரு நாலு மணிக்குலா ரீச் ஆய்ட்டோ அங்க உக்காந்து வெயிட் பண்ணி அ சரி நம்மதா புதுசா பாக்க போறோ கூட்ட இருக்காதுன் பாத்தா அங்க பாத்தா ஆயிரம் பேரு உட்காந்துருக்காங்க அந்த சூரியன் உதயத்தைப் பாக்குறதுக்கு ஆமா அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அதுதா நா மொத மொதல்ல சன்ரைச பாத்ததே அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணே அதுக்கப்புற அங்க இருக்கிற திருவள்ளுவர் சிலை அதுக்கப்புற விவேகானந்த பாறை இங்கெல்லா போயிட்டு வந்தோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு
கண்ணாடி வாக் போறது போயிருக்காங்களா அது போனீங்ளா
இல்ல அங்க போகல அது டைம் ஆய்ர்ச்சு கோவிலுக்கு போணும்னு சொல்லி அங்கலா போகல அ கிளம்பிட்டோ அப்டியே அப்ற அங்க வந்து ஒரு பகவதியம்மன் டெம்பிள் இருக்கு அது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில்னு சொல்லி சொன்னாங்க அப்றோ அங்க மட்டு போயி சாமி கும்ப்டுட்டு அப்டி கெளம்பிட்டோ கோவிலுக்கு
சேரி சேரி நா அங்கல்லா போனதில்ல நேரங் கிடச்சா அடுத்து வேணா ட்ரை பண்ணி பாக்கனு
சரி சரிங் சரி ஒங்களோட அ அனுபவங்கள பகிந்து கொண்டதற்கு மிக்க நன்றி
ஒங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்
ஆ ஓகே பாய்
ம் பாய்